ஆ கேக்குதா
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க கேக்குது கேக்குது ஆ நல்லாருக்கீங்ளா நல்லாருக்கேங் சார் நீங்க
ஆ மேரிட்
கொழந்தைங்க இருக்காங்ளா ஓகே ஓகே எனக்கு ரெண்டு பொம்பள
ஆ பசங்க படிக்கிறா ஒருத்த காலேஜு படிக்கிறா ஒருத்த வந்து
நல்ல டவரே இல்ல போலயே
இருக்கு மேடம்
மழ பெயுதா பின்னாடி எதோ சவுண்டாருக்கு
ஹலோ
கேக்குதுல்லக்கா தாம
எனக்கு கேடக்கவே இல்ல கேட்கவே இல்ல சா ஆ இப்ப கேக்குது ஆஹ் இப்ப கேக்குது இப்ப பேசுங்க அதே இடத்துல நீங்க ஆ கேக்கு இருக்கே எனக்கு பாப்பாங்வந்து ஒண்ணு போரு த்ஸ்டண்டட் படிக்றாங்க ஒருத்தவங்க பஃர்ஸ்ட் ஸ்டான்டட் பஃர்ஸ்ஸடான்டட் படிக்றாங்க ம்
என்னது ஒருத்த பைய காலேஜ் படிக்கிறா
ஆ ஓகே ஓகேஓகே பெரிய பசங்க போல ஆ ஓகே சரி அப்ரோ என்ன டாபிக் பேசலாங் சார்
சொல்லுங்கமேடம்
எஜுகேஷன் கல்விபத்தி பேசலாமா
ஆஹ் படுவே நசொன்னேன்
கூட இப்பலா நறய ரூமர்லா வந்திருக்குது பாாரத்தீங்ளா அதெலா
ஆஹ் ஆ சர்
ஆஹம் தனியார் பள்ளியிலல்லாம் ப்ப ஃபீஸ் வந்து வந்து என்ன பண்ணணுன்னா நோட்டீஸ் போட்ல ஒ போடணு அப்படிலா சோல்லி வந்திருந்துது பத்தீங்களா
இப்ப உங்களுக்கு தெரியும்ல ப்ப இப்ப பிளஸ்டூ வரைக்கு நீங்க படிக்க வச்சிரு
ஆஹ் ரொம்ப அதிகம் மேடம் அதபத்தி ரொம்ப குறைக்கனு மேடம் பேசி எல்லாத்துக்கு கொஞ்சோ வேற மாரி எல்லாத்துக்கு பாவோ கஷ்டப்படுறாங்க அதுக்காக ஓடிகிட்டு இருக்காங்க
ஆமா
ம்
ஆஹ் இப்ப எங்க பாப்பா வந்து
ஹ சேரி மேடம் கே வி எங்க இருக்கு மேடம் கே வி னா கே வி வேளாங்கண்ணின்னு சொல்லுவாகளே
இப்ப என்னங்களுக்கெல்லா பீஸ் வந்து கம்மி தா ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு ஆறாயிர ரூபா தா வரோ ஃபீஸ்சு ஃபோர் டெமா கட் கட்ர மாதிரி இருக்கோ ஆயிரத் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ம் ஆமா பீஸ் வந்து பிளஸ் டூ வரைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரத் இது குள்ள தா ஃபீஸ் வரோ அதிகபட்சம் வராது ஆனா அத வராது ஆனா அத வெளியில கம்பாரிசன் பண்றப்ப இதே பீஸ் சேம் சிலபஸ் தா ஆனா வெளியில வந்து ரெண்டர லட்ச ரூபா கொட்டி கட்டி படிக்கிறாங்க ஆஹ் ஆமா ரெண்டர லட்ச ரூபா ஆமா இன்னொன்னு என்னன்னா சரியா ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்க ஃபீஸ் வந்து மதியான சாப்பாடு குடுத்துட்றாங்க அப்புறோ ஸ்நாக்ஸ் குடுத்துட்றாங்க பிள்ளைங்கள ஏத்தி அனுப்புனா போதோ எங்க ஸ்கூல் அப்டி இல்ல கே வி ல அப்டி இல்ல இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்லா அப்டித்தானே இன்டர்நேஷனல் த ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா எதுவுமே நீங்க செய்ய வேணா பிள்ளைங்கலா மாட் டோ அனுப்பி விடுங்க நாங்க எல்லாமே பாத்துக்குறோம் அப்டின்றுவாங்க இரண்டரை லட்ச ரூப பீஸ் வாங்குறாங்க மதியம் லஞ்ச் குடுத்துருவாங்க ஸ்நாக்ஸ் குடுத்துருவாங்க காலையில டிஃபன் குடுத்துருவாங்க எல்லாமே ப்ரொவைடட்
ஆமா
உம்
வெளியே ஒரு ஏதோ ஒரு கண்ட்ரில நா படிச்சே கல்வி எல்லாத்துக்கோ ஒரு பொதுவுடம தா இந்த கல்வி எல்லாத்துக்கோ ஃப்ரீதா மின்சாரத்துல இருந்து எல்லாமே ஃப்ரீதா எதோ ஒரு நாடு படிச்சே மறந்துட்டே நியாபக இல்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சே அங்க எல்லா வெளிய வந்து அஹ் வெளிநாட்லலா இன்கம் டாக்ஸ் ஸு எதுவு தெரியாது ஃபஸ்ட் அது கூட இல்ல அந்த மாரிலா உண்டியல்ல
கொண்டுட்டு வராங்க இல்ல இப்ப இப்ப வந்து கவர்மெண்ட் ஸ்கூலே நல்லா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலே நல்லா கொண்டுட்டு வந் தாங்க சார் லாஸ்ட் இயர்லா பாத்தீங்னா நெறைய ப்ரொவைட் பண்ணாங்க கொழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்லலாம் பாத்தீங்கள்ல பிரயானந்தாக்கு இவருக் கு இந்தந்த வைசாலிகெல்லாம் வந்து இந்த செ சதுரங்க போட்டில வந்து நெறையா டொனேஷன்லா குடுத்து அந்த பிள்ளைங்கள ஊக்குவிச்சாங்க கவர்மெண்ட்டு இதெல்லாமே ஆனாலு உம் அவ்ங்களா ரொம்ப கஷ்டப்பட்ற குடும்பத்துல இருந்து தானே வந்து இந்த லெவலுக்கெல்லா போய் வெளயாடுதுங் கள்ல ஒலிம்பிக் குலலா வெளையாண்டு ஆமா சார் நெறையா இந்த கல்வி உதவித்தொகை மூலம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே நல்லாதா படிக்குதுங்க பா பாக்கப்பே நம்மளுக்கே தெரியுது பாருங்களே ஏழ்மைல இருந்து படிக்கிற பிள்ளைங்கலா நல்ல ஒரு அச்சீவ் தா ஆஹ் அதா அதா கண்டிப்பா கண்டிப் பா உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க சார்
ஆஹ் எ மக பி சி எ பண்றா ஒருத்த திரும்ப ஒருத்த பி சி எ பண்றா ஒருத்த ஒருத்த முடிக்கிறா ஒருத்த இப்பலருந்து எம் சி எ முடிச்ட்டு ஆமா பி சி எ முடிச்சு எம் சி எ முடிச்ட்டா ஒருத்த பி சி எ சேந்திருக்கா
இப்ப நீங்க பிளஸ் டூ வரைக்கு அஹ் எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க கவுர்ம இதுல பிரைவேட் ல தான படிக்க வச்சிருப்பீங்க அப்ப ஃபீஸு ஆஹ்
ட ஃபீஸ் வந்து டுவென்டி கூடலாம்
கும் போது உங்களுக்கு அந்த
கண்டிப்பா மேடம் அதுக்காகதா கண்டிப்பா அதுக்காக நானுமே ஃபீல் பண்ணீட்டே எல்லாரு செரின் வீட்ல அவ சேரினு சொல்றாங்க ப்ரைவேட்லா படிக்க வெக்குனு அங்க தா கல்வித்தரம் நல்லாருக்கு அப்பிடிங்கிற மாரி அவுங்க கான்செப்ட்டு சொல்றாங்க எனக்கு வந்து வெளிய படிக்க வச்சாலு ஓ கேதா என்ன பொர்த்த கல்வித்தரோ நல்லாதா இருக்கு பட் அதுக்கான ச்ச டைம் ஸ்பெண் பண்ணு நம்ம வேலய விட்டுட் ட்டு வெளியே போயி அந்த ஸ்கூலுக்காக டைம் ஸ்பெண் பண்ணு அதுக்காக நா கொஞ்சோ அவாய்ட் பண்
அ இல்ல நா வந்து எ பொண்ணுங்கள வந் து வெளி ஸ்கூல்ல தா ப்ரேவேட்ல தா படிக் க வச்சே பெரிய ஸ்கூலு வேலம்மாள் போதி கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு அங்கதா படிக்க வெச்சே ஆமா வேலம்மாள் ஸ்டூடண்ட்டு அங்க படிச்சுட்டு என்னால ஃபீஸ் கட்ட முடியில ஃபீஸ் கட்டி மால முடில ஒரு ரெண்டு கொழந்தைங்கன்ங்றப்போ அ ஒரு வ இயர் க்கே வந்து ஒண்ல ஒன் ஏன்னா நார்மலாவே எல்கேஜிக்கே வந்து செவன்டி யேட் வருது சா க டேம் ஃபீஸ் மட்டுமே மூணு டேம்க்கு ம் அ அப் ப்ப ரெண்டு கொழந்தைகங்கிறப்ப எனக்கு ஒன்ற லட்ச ரூபா மேல தாண்டிரு
அ அதுக்கப் பறோ தா நா பாத்துட்டு நம்ம கொழந்தைங்களுக்குப் படிப்புக்கே செலவு பண்ணிட்டா பின்னாடி நம்மளுக்கு ஒன்னு இது பண்ண மு டியாதுன்னு சொல்லிட்டுதா அ பொம்பள பிள்ளைங்க வேறயா அப்டின்ட்டுதா கேவில ஸ் கூல்லத்து இது பண்ணிப்
அவங்களுக்கு ஒரு அந்த கேமிங்க எதுத்து பேசு தானா இல்ல
தவுடஸ் சேர்ந்தது கவர்மெண்ட் மாதிரி தா தமிழ்நாடு அரசு மாதிரி அது சென்ட்ரல் கவர்மெண்டே கேந்திர வித்தியாலயாண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் புல்லா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தா இருக்கு உம்
மேம் எங்கயோ பேசிகிட்டே இருந்த மேடம் எல்லாத்துக்கு இன்னு ஓடிக்கிட்டுற்கு தமிழ்ழே தூக்கி புடிச்சுட்டு இருக்க முடியாது தமிழ் நம்ம கல்விதான விட்டுக் கொடுக்க கூடாது பட் வந்து இந்தியு கத்துக்கணு அப்பதா வெளிய அதர் ஸ்டேட் போகும்போது நம்ம பசங்க வந்து சரலமா பேசுவே இந்தில ஓகேங்களா அதுக்கு மே ஃபுல்லாயிடு
ஹச் ம் கண்டிப் ப்பா கண்டிப்பா சார் இல்லப்ப நானா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தேங்க சார் ஆனா நா வந்து எம் எஸ் சி பி எடு எம் பில் வரைக்கு பண்ணிருக்கே இன்னுமே எனக்கு அந்த ஸ்டேஜ் பியர் இருக்கு நானும ஒரு ஆஸ் எ டீச்சரா தா ஒர்க் பண்ணிட்ருக்கே அ பிளஸ்டு வரைக்கு ஹேண்டில் பண்ணிற்றிக்கே மேக்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கே இருந்தாலுமே எனக்கு அந்த ஸ்டேஜ் பியர் இருக்கு ஆனா இந்த பொண்ணுங்க வந்து ஏ பொண்ணுங்க வந்து போர்து தா படிக்கிறா கேவியில தான அவ்ளோ சக ஜமா என்ன பண்ற ஃப்ளுவென்சியா பேசுறா
நா ஆ்ப்ளூயண்டா பேசுறது இங்கிலீஷ்
ஆஹ் இங்கீஷ் ஸ் பேசுது கான்வெகேஷன் பண்ணுது சாரு கிட்ட பேசும்போது அப்ப எனக்கே பிரப் அருமையா இருக்கு ஓ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன்ருக் க்கு குழந்தைங்களுக் தையுப் இதுதானே நம்மளுக்கு வேணு இவ்வளோ வயசு காயி நம்ளால பேச த்து முட்ல அவ சின்ன பிள்ள வந்து கான்வகேஷன் பண்ணுது அ அப்ப நம்ம அது ஒரு இதா தானே இருக்கு
நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆ இருக்கு இல்லையா அந்த பசங்க இங்கிலீஷ்ல ஃப்ளுயெண்டா பேசு போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு
அதுதா இப்எங்க போனாலுமே ஸ்டேஜ் ஏறி பேசிடுறா இன்னொன்னு செஸ் பிளே ரெண்டு பேருமே என் கொழந்தைங்க ரெண்டுமே செஸ் பிளேருங்க ஸ்டேட் அண்ட டிஸ்டிக் விளையாடுவாங்க அப்ப அங்க ஆ பிரகானந்தா ஆ பிரகானந்தா கொண்டுட்டு வந்தாங்க அப்றோ விசா விசால ஆ அந்த பொண்ணு வைசாலிங்கர பொண்ணு ஆ ஆமா இல்ல ஆமா நல்ல வேளைய ஆ எனக்கு செஸ்
ஃபாரினர்ஸ் போயிட்டு ஆட்டோகிராப் கேக்கற அந்த பசங்கள்டே அந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்ப பாக்கபோது ஒரு ஆ அதுதா சொல்ல வரே
நா நெறைய அந்த ம மோட்டிவேஷன்லா பாக்க சொல்லுவேங் சார் பாக்குங்க பாத்துட்டு இதெல்லா பண்ணுவாங்க அங்க நெறைய ஸ்கூல்ல வருங்க சார் ஆ இல்ல இப்ப நெறைய ஸ்கூல் அங்க வருங்க செஸ் வெளையாற அப்பளா இப்ப அந்த கே வி பிள்ளை மத்த பிள்ளைல்லா அப்படியே பொறுக்கி எடுத்து திருவாங்க அவங்க ஓ டேலென்டடா இருக்காங்க ஆனா ப்ஃபீஸ் கம்மிதா கம்மியா கம்மியான ஃபீஸ் தானா இருந்தாலுமே என்ன பண்ணுதுங்கன்னா நல்லா இதா கொண்டுட்டு போறாங்க உம் ஆனா அதையு பாக்கணுங்க சார் எல்லா என்ன பண்றாங்க பெரிய ஸ்கூல்ல படிச்ச வெச்சதா பெருமா அப்படின்னுல்ல நெனைக் கிறாங்க அதெல்லா தப்பு சார் உண்மையாக கப்புதா ஏன்னா மற்ற கொழந்தைங்க பாத்து த்தேயூ அந்த பிள்ள மட்டு அங்க படிக்குதா என் பிள்ள மட்டு இங்க படிடா கம்பரிசன் பண்றாங்க பேரண்ஸ் ஆ நம்ம கொழந்தைங்க வந்து எங்க படிச்சாலுமே என்னன்னா படிக்கிற பிள்ளைங்க படிக்கதா செய்வாங்கன்னு வாங்க பாறே ஆ எங்க வேணாலு படிப்பாங்கங்கிறது என்ன நாலா நொ
எத்தனையோ பேரு ஒழுக்கம் இல்லாம இருக்காங்க நம்ம பசங்க ஒரு சில பேரு அந்த இதுன்னா இப்படிதான் இருக்கணும் இருப்பாங்க ஒரு சில பேரு அந்தது
என்னன்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிச்சு இந்த ஸ்கூல் சரியில்லன்னு சொல்லிட்டு வேற ஸ்கூல்ல தூக்கி போடுறது ஆஹ் அங்க பத்த தீங்கன்னா நிறைய பீஸ கட்டுவாங்க நிறைய அதெல்லாமே இருக்கு கல்வி உம் அத அதான் உம் கண்டிப்பா கண்டிப்பா சார் உம் சேரிபா ரொம்ப தேங்க்யூ சார் ம் தேங்க்யூ ம்